சொல்லுங்க
எங்கங்க போனீங்க இத்தன் நேரம்
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க
டெய்லியு கேக்க மாட்டீங்ளா
ஆ நீங்க வந்துட்டு நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கங்க நல்லா இருக் என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு த்தரு என்னை அழைத்தார்கள் ஒரு அக்கா என்னை அழைத்து நா வன்ட்டு இத சொல்லியிருந்தேல்ல மோதிரம் அது கொஞ்சம் அந்த எழுத்து தெரியாத மாறி சரி பண்ணிட்டேன் நீ வந்து பா து உனக்கு புடிக்கும் வாங்கிட்டு போ அப்டின்னு கூப்ட்டாங்க நாவு எனக்கு வன் ட்டு ஒருத் திமிரு வந்துருச்சு நீங்க வைங்க நா ரெண்டு மண் நேரம் கழிச்சுதா வருவே ஏ நா வரம்போது எனக்கு அந்த எழுத்து எதுமே தெரிய கூடாது
அப்டிங்ளா
அப்ப அவங்க சொன்னாங்க தே ரொம்ப தேய்ச்சம் கிராம் கம்மி ஆயிரும் அதுனால
ஆமாங்க
அதனால பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் எனக்கு இப்படியே நடக்குது
நீங்க வந்துட்டு இப்ப ரெண்டு மண் நேரம் கழிச்சு போனீங்கன்னா
ம்
அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இப்பயே போயி பாத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு பற்றாக்குறை இருந்து சொல்லிட்டு வந்தர்லாங்க ரெண்டு மண் நேரம் கழிச்சு போயி திரும்ப வந்துட்டு சில நேரம் ஆகி
ஆமா நியாயமான பேச்சு சேரி நா அவங்கக்கிட்ட கொஞ்சோ பேசிட்டு போறே எனக்கு நீங்க தாங்க மு க்கியம் எனக்கு அது முக்கியோ இல்லங்க
அப்படிங்களாங்க ரொம்ப சந்தோஷங்க
ஆமாங்க இன்னைக்கு போய் நா விடவே மாட்டேங்க காசு குடுத் து வாங்கிருக்கேன்ல்ல சும்மாவா வாங்கிருக்கே நா சொன்ன மாறிதா செய்யணு அவங்க யாராச்சு வெளிய பேர் போடுவாங்களாங்க என்னங்க இவங்க இல்ல அவங்களுக்கே தோண வேண்டாமாங்க
உள்ள பேரு போட்டுக்கோன்னு உள்ள வந்து அ சரி உடுங்க பரவால்ல உடுங்க வாய்ங்க்ளா
அதுதா
நீங்க எப்படிங்க இவ்ளோ அழகா இருக்கீங்க
எல்லா நீங்க கூட இருக்கவங்க தாங்க காரணம்
அப்படிங்ளா
நீங்க என்னை பேசி பேசி எனக்கு புன்னகை வர வைக்கறீங்க அதனால நா ஜொலிக்கறே
ஆ சேரி சேரிங்
சேரிங்க எனக்கு வேற சளி புடிச்சுக்குங்க சளி போகவே மட்டிது எதாவ் சொல்லுங்க
கஸ்ட்ர கத்தாலைய அரச்சு குடிங்க ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சுருங்க கற்பூரவள்ளிங்க கற்பூர வள்ளி இல ரசோ வெச்சு குடிச்சீங்ன்னா சளி பொய்டுங்க
அப்பிடியா
ஆம்மா
பொய்ருமா நெஜமா இல்ல ரொம்ப நாள் ஆகுமா
இல்லங்க நெஜமா பொய்ருங்க
அதெல்லா வெச் டு குடிச்செங்க நெறைய குடிச்ச அது வன்ட்டு என்னா எங்க அம்மா செஞ்சு குடுத்தாங்க அதுல ஆம்மா அதுல ரசோ அது உருண்ட புடிச்சு அப்புடே குடுத்தாங்க அது இல்லாம அது அப்புடே எப்புடி பாத் அந்த கசப்பு தெரியாத மாரி அரச் குடுத்தாங்க அது எது குடிச்சு எனக் சரிய ஆகல இங்க மருத்துவர் கிட்ட போன மருத்துவர் வந்து எனக் க்கு மாத்திரை குடுத்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு
அப்படிங்களா
ஆம்மா அது வன்ட்டு இந்த மா மாத்துர சாப்ட்டு செரியாகலைன்னா அது வன்ட்டு ஆஸத்துமாவாம்மா
ஐயியோ
ஆம்மா அதுனால ஒரு வாரோம் களிச்சு என்ய வந்து பாக்க சொன்னாங்க
எங்கங்க நெகத்துல நெகப் நெக பெயிண்ட் அ அய்யோ நெக இது சுண்ணாம்பு அடிப்பாங்கல்ல
ஆமாங்க
நானே ஒரு பச்ச கலர் அடிச்சு வெச்சிரு இக்குங்க பாக்ககே சகிக்கலங்க
ஐயோ ஏங்க இப்புடி இல்லா பண்றீங்க நீ நல்லாதானே இருக்கீங்க எதுக்குப் பரச்சு நெகத்துல பத் சக் கலர் அடிப்பாங்களா சொல்லுங்க பஞ்சுமிட்டா கலரு பச்ச கலர் அடிக்கிறவங்களப்
டார்க் பச்ச கலருங்க நல்லா நெ நெறா என்னங்க பண்றது
எடுத்து ஏதாச்சு அந்த இது குடுப்பாங்கங்க ஒரு தண்ணி மாரி அதியவன் ட்டு வெச்சு தேய்ங்க அது பொய்ரு
அ அது போய்ருங்க எல்லாத்கிட்டய காட்டணுல்லங்க அத்னால அப்டே வச்சிருக்கோ
எதுக்குங்க இதே போய் எல்லாத்ட்டி காமிக்கிறீங்க உங்களயெல்லா என்ன நெனைப்பாங்க
உடுங்க எல்லா நம்ம புள்ளைங்கதா ஒண்ணு நெனைக் மாட்டாங்க
ஆம்மா அது வேணுன் செரிதா நம்ம புள்ளைங்கிட்ட காமிச்சா பரவால்ல வேற யார்யார்ட்டு காமிச்சுராதிங்க சிரிப்பாங்க உங்களை கலா உங்களை எ ட்டே இது பண்ணி சிரிப்பாங்க
அ எனக்கூ காச்சல் வருதுங்க
ஏங்க நீங்க
எனக் பாட்டு பாடுங்க
ம்
பாட்டு பாடுங்க
பாட்டா உங்களுக்கு என் பாட்டுல அவ்ள என்ன உங்களுக்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல சரி பரவாயில்ல நா பாடறே உங்களுக்காக
ஒ ஆ பாடுங்க
முழுமதி அவ உங்களுக்காக தாங்க இந்த பாட்டு
ஆ பாடுங்க பாடுங்க
முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மணமாகும் மார்கழி மாதத்து பனிக்கு பனித்துளி அவளது குரலாகும் ஒரு நாள் அவளை நான் பார்த்தேன் இதயம் கொடு என வரம் கேட்டேன் அதை கொடுத்தே உடனே எடுத்தே சென்று விட்டா ய் ஒரு கரையாக அவள் இருக்க மறுக்கரையாக எனக்கு கொஞ்ச தொண்டை கட்டிருக்கு மறுக்கரை யாக நான் இருக்க இடையில் தனிமை தழும்புதே நொடியால் எப்டிங்க
ஐய்யய்யோ நா மயக்கம் போட்டு உழுந்துட்டேங்க
மயக்கம் போட்டு வுழுந்துட்டீங்களா நீங்க
ஆமாங்க
ம் வேற என்ன உங்களுக்காக நான் ஒரு பாட்டு உங்களுக்காக நான் உங்க பண்ண போறே என்ன பண்ணலா அழகே அழ கே உங்களுக்காக தாங்க பாடிட்டு இருக்கே
ஆ
என் தாய் இருங்க ஒரு அந்த வரிகள் மறந்து விட்டேன் ஒரு நிமிடம் இருங்க
க்கா பத்தி பாட்டு பாடுங்க
ஒரு இது மட்டு எடுத்துடுங்க வரி
அந்த கங்கை ஆற்றில்
அந்த கங்கை ஆற்றில் ஒரு வண்ண பறவை முழுகியதே நீரோடு அது கரையில் வந்ததே கரையில் வந்ததே கண்கள் கூசும் தேவதையாய் அவள் அவளாவளாய் பாரு அவள அமாராவதியா கேளு எனக்கு எனக்கு என துடிக்கும் துடிக்கும் இதயோம் உனக்கு உனக்கு என்றதே எப்படி யா அதுக்கு மேல தெரியலையே காசிநகர் வீடு ப க்கம் வாடி எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு வரிகள் தான் தெரியும்
பரவால்ல பரவாயில்ல வுடுங்க வுடுங்
இன்னு கொஞ்ச நேர வேணா இருக்கு நா அருமையா பாடுவே
அப்டிங்களாங்க பாடுங்க
இன்னும் கொஞ்சோ நேரோ இருந்தா தா என்ன எ அவ்சரோ என்ன அவசரோ சொல்லு கண்ண இன்னும் கொஞ்ச நேரோ இருந்தாதா என்ன ஏ அவசரோ என்ன அவசரோ சொல்லு கண்ண இன்னும் பேச கூட தொடங்கலயே நெஞ்சமும் கொஞ்சமும் ந ப என்ன விட்டுட்டு போகாதே என்ன விட்டு போகாதே இந்த மீனோடம்பு வாசன என்ன நீ தொட் டது மணக்கு இந்த இரவல் நா நீ பே தலை ஆட்டி நான் ரசிப்பேனே நீ என் கண்ணு போல இருக்கனு என் பிள்ளைக்கு தகப் பனா கணும் அந்த அலையோரோ நம்ம பசங்க கொஞ்சி விளயாடனு நீ சொந்தமாக கெடைக்கனு நீ சொன்னதல் லாம் நடக்கனு நம்ம உலகில் ஒன்று என்று நாம் உருவாக்கனு நீ வந்து வந்து போயா அந்த அலைகள போல வந்து உன் கையில மாட்டிக்குவ வளையள போல உன் கண்ணு கேத்த அலங்கார காத்து இருடா கொஞ்சோ உன்னை இப்படியே தந்தாலு தித்திக்குமே நெஞ்சோ எப்டிங்க
ஐயோ சூப்பரா இருந்ச்சுங்க ஐயோ மிகவும் நன்றா இருந்ச்சுங் ஏங்க உவங்களோட கையெழுத்து பாட்டு ஏங்க பாடல
கையெழுத்து உங்களுக்காக கண் அழகா காதழகா இப்ப உங்களுக்காக இது வந்டு கொஞ்சோ வேகமாக பாட்றோ ஓகே ஆ சேரி கண்ணழகா காதழகா கா பொண்ணழகா பெண் அழகா எங்கயோ தேடி செல்லும் விரலழகா என் கைகள் கோர்த்து கொள்ளும் விதம் அழகா உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல் இல்லையடி அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகில் அழக் காய் இல்லையடி எங்கேயோ பார்க்கிறாய் என்னமோ சொல்கிறாய் எல்லைகள் தாண்டியே மாயங்கள் செய்கி றாய் எப்டிங்க
ஆ அருமையா இருந்ச்சுங்க
அருமையா இருந்ச்சா செரிங்க உங்குளுக்கு இதுதா பிடிக்குமா இல்ல வேற என்ன பாட்டு பிடிக்கு
எனக்குங்ளா எனக் பாட்னாலே ப் புடிக்குங்க இருங்க இருங்க எங்க அம்மா கூப்புட்றாங்க வர்றே
சேரிங்க